வண்க்கம் தோழி
ஹலோ
வணக்கம் கேக்குதா
ஆ ஆ கேக்குதா நா பேசுறது உங்ளுக் கேக்குதா
ஆ கேக்குது தோழி என்னோட இணைப்பு சரியா இருக்கா
ஆ சரியா இருக்கு என் சைடு எந்த இறச்சலு இல்லல்ல அ அ ஓகே ம் ஓகே நம்ம இப்போ இன்னைக்கு ம் நல்லா இருக்கே ஆ நல்லா இருக்கே நீங்க நல்லாருக்
நல்லது நல்லா இருக்கே தோழி நல்லது நல்லது
நம்ம என்ன தலைப்பு பத்தி பேசலானா சுற்றுலா பத்தி பேசலாமா
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம் சுற்றுலனா நீங்க பொதுவா எப் ப்டி போவீங்க சுற்றுலா
பொதுவா எப்டி போவீங்கன்னா பிளான்டு பிளான் பண்ணி முன்னாடியே இதுதா போனோ அப்டிங்கிற மாரில்லா ஒன்னு இருக்காது ஆனா ரொம்ப வர்ஷோ பிளான் இப்ப ஒரு நெற இப்ப நெறவேறிச்சு ரொம்ப வர்ஷோ பிளான்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து போறது கா நாங்க ஸ்கூல் படிச்சோ டுவெல்த் வரைக்கும் சேந்து படி ச்சோ நாங்க ஒரு நாலு பேரு ரொம்ப வருஷத் க்கு அப்றமா பிளான் பண்ணி பிளான் பண்ணி பிளான் பண்ணி இப்போ ஒரு ஊட்டி வரைக்கும் போய்ட்டு வந்தோ ஒரு நாலு நாள் ட்ரிப் அதுவும் ஃபேமிலி யார்யமே எல்லாத்தையு விட்டுட்டு நாங்க மட்டும்
நல்லது நல்லது தோழி நல்லது அந்த மாரி கெடைக்கிறது ரொம்ப
ம் ஆமா நெஜமாவே அது எனக்கு இப்ப கூட கனவு மாதிரி இருக்கு எப்பிர்றா விட்டாங்க பிள்ளைங்களலா விட்டுட்டு வீட்ல எப்டி விட்டாங்க எப்டி சமாளிச்சாங்கங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கனவா தா இருந்துச்சு ஆனா அந் இந்த மாரி ஒரு விஷ்யோ நடந்துச்சி எப்டி இருந்துஸ்ன்னா அங்க போய்யி நம்மளோட இத மறச்சு பேசனோ இத விட்டுட்டு பேசனோ அப்டிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது வாய்ல என்ன தோணுதோ அடிச்சு பேசிக்கிட்டே இருப்போம் எப்டி டிரெஸ் பண்ணனுமோ ப ட்ரெஸ் பண்ணுவோ மேக்கப் பண்ணுவோ யார் என்ன சொல்லுவா நமக்கு நாலு பேர்த்துக்குள்ள தானே அப்டிங்கற மாரி ஒரு எண்ணோ அவங்க வேற ஆள் இல்ல நம்மதா அவங்க நம்மள அவங் நம்மள பாக்கற மாரியே இருக்கும் அவங்கள அவங்கள பாத்தா நம்மள பாக்குற மாரிதா அப்றோ நம்ளே கொற சொல்லுவோமா கெடயாதுல்ல அந்த மாதிரிதா ஒரு அவ்ளோ சந்தோஷமா இந்ச்சி கஷ்ட்டோ நஷ்ட்டோ உள்ளருந்த சோகோ எல்லாத்தையு கொட்டி தீத்து நாலு நாள் உங்க என்ன சொல்றது லைஃப் ல இருந்த சந்தோஷ மொத்தமோ அந்த நால் நாள்லதா கெடச்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லும் போது என்னோட என்னோட சுற்றுலாவு எனக்கு ஞாபகம் வருது நானு வந்து பதினஞ்சு வர்ஷோ பதினாறு வர்ஷோ கழிச்சு என்னோட கல்லூரி தோழிகளோட நானும் வந்து ஒரு ரெண்டு நாள் மொத நாள் போயிட்டு ஒரு மறுநாள் வர்ற மாறி ஒரு ஒரு நாள்ல வந்து ஒரு சுற்றுலா போனோம் கொடைக்கானல் போனோ சோ நாலு பேரு நீங்க சொல்ற மாறி நாலு பேர் போனோ சோ நீங்க சொன்ன மாதிரி வந்து எல்லா அப்படியே நம்ம நம்மளா இருந்தோம் யார
கண்டிப்பா ச கண்டிப்பா தோழி நம்ம வந்துட்டு அவங்க கூட போகும்போது நம்ம உண்மைல நம்ம உலகம் மத்த உலகத்தெல்லாம் மறந்துருவோம்
ஏய் நம்ம அந்த அந்த அந்த இதுக்கே போயிட்டோம் இப்ப கல்லூரினா அந்த கல்லூரி வாழ்க்கை கே போயிட்டோ அந்த கல்லூரி காலத்துல நம்ம எப்படி பேசுவோமோ எப்படி போவோமோ மோ எப்படி சிரிச்சு விளாண்டுக்குவுமோ கண்டிப்பா ஆமா உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா நம்ம அந்த பா பாட்டு பாடுனோல இந்த பாட்டு பாடுனோல இப்படியெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருந்தோ இப்ப வரைக்குமே அந்த ஞாபகம் இருக்கும் தோழி நம்ம இப்ப கல்லூரில வந்து வந்து எதாது ஒரு பாட்டு படிச்சிருப்போம் அந்த பாட்டு வந்து நம்மோலட தோழிக்கு பிடிச்சிருக்கும் அந்த தோழி அந்த பாட்டை நம் இப்ப கேக்கும் போது அந்த தோழி ஞாபகம் நமக்கு வரும் அது எல்லாமே நாங்க சொன்னோம் நம்ம வந்து அந்த கல்லூரி டைம் படிக்கிற டைம்ல வந்து நம்ம இந்த பாட்டு இப்படிலா பாடிட்டு இருப்போம்ல்ல அதெல்லாம் உனக்கு இப்ப கேட்டால் கேட்டாலுமே எனக்கு அந்த நினைவு வரும் அப்படின்னு அந்த ஒரு நாள் நாங்க போனோம் அந்த ஒரு நாள் நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல எங்களுக்கு தூங்க மனசு சே வரல ஐய்யய்யோ இந்த நாள் இனி அடுத்து எப்ப கிடைக்கும் கெடையவே கிடைக்காது இப்ப இப்பயே பதினைஞ்சு வருஷத்துக்கு அப்பறம் இந்த நாள்
வருத்தமா இருந்துச்சு தெரியுமா அந்த பி ம பிரிஞ்செல்லாம் போல சேந்துதுதா இங்கருந்து ஒரே பஸ் தா ஒரே திரும்ப ஒரே பஸ்ல தா வந்து இறங்கறோம் ஆனாலும் அந்த நாள் முடிய போகுது அப்படிங்கற போ வந்தது போகும்போது இருந்த சந்தோஷம் அந்த வரும்போது
கண்டிப்பா அந்த போம்போது அந்த ஒரு சந்த ஒரு எக்சைட்மெண்ட்ன்னு சொல்லுவாங்கல்ல சோ அப்படியே அப்படிய கண்டிப்பா நாங்க வந்து மூணு நண்பர்கள் மூணு தோழி மூணு தோழி சேந்து வந்து பஸ்ல போனோம் ஒருத்தர் மட்டும் கார்ல இன்னும் வேற வேற ஊர்லருந்து வந்தாங்க சோ அப்படின்ற பட்சத்தில்ல வந்து மூணு பேரும் பேசிக்கிட்டே போறோம் அந்த ப பஸ்ஸு ஸ்டார்ட் ஆனதுலர்ந்து அங்க போ போய் எறங்கற வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கோ அந்த பேச்சு வந்து நம்ம பாக்கறாள பாக்கறதுல ரூம்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் எல்லாரும் தூங்கிட்டாங்க நாங்க மட்டும் ரூம்ல நைட் நாலு மணி வரைக்கும் விடிய விடிய கத்திகிட்டு இருக்கோ
ஆமா அது ஒரு பெரிய சந்தோஷம்
கண்டிப்பா கண்டிப்பா அத நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு கனவு மாதிரி இருந்துச்சு இப்ப கூட எங்களால நம்ப முடில நம்மளா போயட்டு வந்தோ நெஜ
நம்மளா போயிட்டு வந்தோம் நிஜமா அந்த மாதிரிதான் இருந்துச்சு நம்மளா போனோ
கண்டிப்பா தோழி எல்ல எல்ல எல்ல நாங்க எல்லாருமே நம்ப முடியாம கேட்டோ நிஜமாவா கண்டிப்பா போறோமா எந்த மாற்றம் இல்லல்ல அதுக்கப்புறம் இல்லன்னு சொல்லிடாதீங்க என்னால தாங்க முடியாது அப்படின்ற மாதிரியெல்லா பேசிக்கிட்டு இருந்தோம் அது வந்து அப்படி கண்டிப்பா நாங்க வந்து டக் டக்கு டக்கு டக்குனு முடிவாச்சு
ம் இது ஒரு எங்க இதுல ஒரு ஆசிரியர் இருக்காங்க ஆசிரியரா ஒர்க் பண்ற ஒருத்தங்க இருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயி திடீர்னு என்னாய்டுச்சு நாங்க பஸ் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ண டேட்டுக்கு அவங்களுக்கு கரெக்ட்டா என்ன போட்டாங்க எக்ஸாம் டியூட்டி போட்டாங்க எக்ஸாம் டியூட்டி அவங்களால மாத்தி வைக்க முடியாது டூர் நாங்க இப்ப என்ன பண்ணியாச்சி பிளான் பண்ணியாச்சு எங்க ஹோட்டல் கூட புக் பண்ட்டோம் ரூவால்லா பே பண்ணியாச்சி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹோட்டலகாரன்ட்டா கடைசி க்க முடிவு எடுப்போ இல்லன்னா நம்ம டேட்ட மாத்துவோனு சொல்ட்டு ஒரு நாள் கேட்டோ ஓகேன்னு சொல்லிட் டா எங்களுக்கு அப்பதா உயிரே வந்துச்சு யப்பா நாலு பேருன்னு பேசிட்டு மூணு பேர் போனாலு நமக்கு ஒரு திருப்தியே இருக்
ஆமா கண்டிப்பா அவங்களுக்கு அது வருத்தமா இருக்கு நமக்கு வருத்தமா இருக்கு
பெரியது மனவருத்தமா இருக்கு நமக்கு அங்க போனா எ என்னவா இருந்தாலு அவ வரலையே என்னவா இருந்தாலு அவ வரலையே அப்டிங்கிற மாதிரி நாங்க நாலு பேர் இங்கிரு ம் கண்டிப்பா இங்க இருந்து நாலு பேர் போனோ அங்க எங்களுக்கு எங்க ஃப்ரெண்ட் ஒருத்தங்க அங்க ஒருத்தங்க வேல பாத்திட்டுருக்காங்க ஊட்டில சோ அவங்கல வந்து ஜாயின் பண்ணிக்க சொல்லிக்கிட்டோ சோ நாங்க அஞ்சு பேர் அங்க எஞ்ஜாய் பண்ணிட்டு நா மத்தபடி அவங்க வேலைக்கு போயிட்டாங்க மொத்த மூணு நாட்களு நாங்க நாலு பேர்தா பேசாத பேச்சென்ன ஆடாத ஆட்டோ என்ன ரீல்ஸ் எங்க எங்கள பாத்து எல்லாரு கேட்டாங்க ரீல்ஸ் எடு க்கதா போனீங்களா அப்டிங்கிற மாரி அவ்ளோ ரீல்ஸ் போட் போஸ்ட் பண்ணிட்டே இருந்தோ போட்டோஸ்னா போட்டோஸ் எக்கச்சக்கமான போட்டோஸ் போட்டுட்டே இருந்தோ
நல்லது நல்லது நெஜமா அது ஒரு கண்டிப்பா அந்த நினைவுகள் தான நம்ம ஏங்கிட்டுருந்தோ இத்தன வர்ஷமா நம்ம பாக்க மாட்டோமா பேச மாட்டமா ஏனா ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு ஊர்ல இருக்காங்க இந்த மாரி எல்லாரு ஒரே எடத் துல இது பண்றது வந்து ரொம்ப கஷ்டோ சோ அவங்கள கேட்டு இல்ல கண்டிப்பா அந்த எடத் இந்த நாள்ல நீ வேற எந்த பிளானு வச்சுக்காத கண்டிப்பா வந்தாகணு கண்டிப்பா வந்தாகணுனு சொல்லி எனக்கு ஆக்சுலி நா உங்க கெளம்பறோ நாளைக் கெளம்பறோன்னா இன்னைக்கு எனக்கு ஒடம் செரியில்ல எல்லா பயப்பட ஆரம்மிச்சுட்டாங்க ஐயையோ ஒடம்பு செ செரில்லையா எதாவ்து மாத்தரைய வாங்கி போற்று ஊசிய போற்று அதெல்லா முடியாது நாளைக்கு நீ வந்தே ஆகணு கண்டிப்பா அப்டின்னு சொல்லி நா அதுக்காக கொஞ்சோ இது பண்ணி அப்றோ மாத்தர எல்லா வாங்கி வெச்சுட்டு சரி எப்டியாது நம்ம போயிரணு நமக் கென்ன ஒடம்பு சர்லனாலு நம்ம போய் அவங்கள பாத்தரணு ஏனா பாக்குறது கூட இல்ல ரொம்போன வருஷோ ஆச்சு பாத்தே பாத்தே ரொம்பொ வருஷோமாச்சுன்ற பட்சத்துல கல்யாணத்த எங்க கல்யாணத்துல பாத்ததுக்கப்றோ ஒரு பத்து வர்ஷோ பதினாலு வர்ஷோனும்போது நமக்கு அந்த ஏக்கோ இருக் கு இல்லயா ஐயோ நம்ம மிஸ் பண்ணிறவே கூடாது அவங்க மட்டு அவங்க மட்டு போனு சொல்ற இருந்தாலு வா அதெல்லா முடியவே முடியாது ஒனக்கு என்ன ஒடம்பு சர்லனாலு என்ன இது பண்ணாலு அங்க வந்து பாத்துக்கலா ஒழுங்கா வந்துரு கண்டிப்பா இருக்கு இல்லையா அந்த மொத நாள் எல்லா பிளான் பண்ணி டேட்டெல்
ல்ல எவ்ளோ வருத்தமா இருந்துருக்கு நம்ம போன அந்த சந்தோஷோ எவ்ளோ ரெட்டிப்பா இருந்துருக்கு
ஐய்யயோ அதெல்லா மறக்க முடியாது ஐயோ நீ வந்துடமா நீ வர மாட்டீயோனு நாங்க நெனச்சோ நல்ல வேல வந்துட்டு ட்ட அப்ன ஐயோ நா கடவுளுக்குதா நன்றி சொல்லணு நா வேற நெனைச்சுக்கிட்டே இருந்த ஐயயோ போகாம இருக்ககூடாது கண்டிப்பா போய்ரணு அப்டின்ற ஒரு அந்த படபடப்பு இருக்குல்ல ஐயோ நமக்கு சரியா ஆயிரணு சரியாயிரனு நமக்கு பஸ்ல போணு அதெல்லா ஒன்னு செய்யக்கூடாது நம்ம போய் அவங்கள பாத்துட்டு மட்டு வந்தர்ணு ஏனா எத்தன வருஷோ பேச்சு இதெலா நம்ம எப்போ பேசுனாலுமே சொல்வோம்ல நம்ம எல்லாரு ஒரு தடவ பாக்கணு பாக்குணு எங்கியாது பாக்கணு பாக்கணு‌ நம்ம சொல்லுவோ ஆனா அப்டியே பேச்சுல அப்டி விட் ருவோ திரும்ப அவங்கவ்ங்க அவங்கவ்ங்க வேலய பாக்க போய்ருவாங்க நமக்கு அந்த வேல இருக் கதனால நம்முளு அத அடுத்து கேக்கர கூடிய சூழ்நெல வராது இது வந்து டக்குனு ஒரு தடவ முடிவு பண்ணோ போலாமானு கேட்டோ சரி போலா‌ என்ன டேட் போலா சரி இந்த டேட் போலா அப்டின்னோ எந்த ஊரு போலா சரி இந்த ஊரு போல இந்த ஊர்ல எனக்கு தெரிஞ்சவங்கருக் காங்க எல்லா பாத்துக்குவாங்க ஒன்னு பிரச்சன இல்ல அப்டினோன சரி போலா அப்டின்னு சொல்லி ஒடனே கெளம்பியாச்சு சோ அந்த அளவுக்கு வந்து எல்லா டக்கு டக்குன்னு முடிவாச் சு நிஜமாதான உண்மதான நா மட்டு எதுவு கனவுக்காண்லயே கண்டிப்பா
எங்கள வெளியே விட கொஞ்சொ வித்தியாசோந்தானே சொல்ல போனா நம்ம அப்பா அம்மாட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு ஸ்கூல் டூருக்கெ கொறண்டு உருள வேண்டியதா இருந்துச்சு இப்ப சரி
ஸ் அந்த பள்ளி, பள்ளி சுற்றுலாக்கலா அந்த ஆறா வகுப்புல இந்து பத்தா வகுப்பு வரைக்கு ப மொத மொத வகுப்புல இந்து பத் தா வகுப்பு வரைக்கு விடவே இல்ல எனய அப்டியே அழுவ, பாவமா இருக்கு எல்லாரு அப்டியே போவாய்ங்க அத பத்தி பேசுவாய்ங்க, அத, பத்தி சொல்லும்போது நமக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஐய்யயோ நம்ம மட்டு போலியே நம்ம ம ட்டு போலயே அப்டின் சொல்லி ரொம்ப ஏக்கமா இருக்கு அதெல்லா, வந்து அந்த பதுனொண்டா பகுப்பு பன்னெண்டா ஆம்மா! அதுக்கப்றோ என்னால இப்பவரைக்கு போ முடியல, அது வந்து ஒரு தீம் பார்க்கு அது எப்டின்னா? எங்க அப்போலா, வந்து அந்த சிக்ஸ்த்ல இந்து டென்த் வரைக்கு அதே தீம் பார்க்தா கூட்டிட்டு போவாங்க அத்தன தடவையு எங்க ஃப்ரெண்ட்ஸ் போவாங்க.
அது எதனால? ஃப்ரெண்ஸோட அந்த நம்ம ஒரே விஷயத்த பாத்தாலே, யாரு கூட இருக்கோ? அப்டிங்கற ஒரு பெரிய விஷ்யோ இருக்குல்ல. இப்ப நாங்க ஊட்டி போனோல்ல என்னோட ஃப்ரெண்ட், டு அவ நறயா வாட்டி அங்க போயிருக்கா. ஆனா நாங்க வரோங்கறதுக்காக அவ அது,
அங்க ஸ்பெஷல் கண்டிப்
அவ அதிகமா டூர் போகக்கூடய ஒரு பொண்ணு. அவ ஆனா சரி நம்ம போறோ ஹா வந்தர்லா அவ்ளோ தான நா பாத்த எடுத்தயே பாத்தாலு, எனக்கு பிரச்சன இல்ல ஒங்க கூட இருக்க.
என்னோட தொழி அதேதா, அவ வந்து வா மா மாசத்துல ரெண்டு தடவ, மூணு தடவ போயிட்டு இருக்கா அந்த ஊருக்கு. ஆனாலு எங்களோடன் றனால அவ வந்தா இந்த எடோ எனக்கு தெரியு அந்த எடோ எனக்கு தெரியு இந்த டைம் நா வந்திருக்கே பிள்ளைங்ளோட வந்திருக்கே தம்பியோட வந்திருக்கே அண்ணனோட வந்திருக்கே சொல்றா இருந்தாலு எங்களுக்காக வந்துட்டா
கண்டிப்பா பாத்த விஷ்யத்தையு பாத்தாலு அவுங்க கூட சேந்து பாக்கறதே ஒரு தனி சுகோந்தா என்ன சொல்றது என்னடிதா பண்ணா நல்லா ஃபோட்டோ எடுக்குது அரட்ட பண்றது பேசறது
டோ முன்னூறு ஃபோட்டோ அய்யோ ஒரே நாள்ல
இங்க நாங்க அப்ப நால் நாள்னா போறோ என் ன மொபைல் நெரம்பிடுச்சு எ நெஜமாவே நாங்க போய் அதுல வேற ஒரு குரூப் ட்ரெஸ் எடுத்திருந்தோ ஒயிட் கலர்ல ஒரு பவ் வேற அதுக்கு மேட்சா தலைல வக்கறதுக்கு ஹேர்க்ளிப் கூட மேட்ச்சு எல்லாரு எங்களைதா பாக்கறாங்க ஹோட்டல்ல போய் கேக்கறாங்க அ
அதனால்தா பேசுணோமா அதனால எங்களால அந்த சேம் ட்ரெஸ் போட முடில சரி ஓக்கே நெக்ஸ்ட் ட்ரிப்ல பாத்துக்கலா அப்டின்
ஆ இது நாங்க முன்னாடியே பிளான் பண்ணீந்ததுனால பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டமா சோ எல்லாரு எங்கப்போறோ ரொம்ப வித்யாசமா பாத்தாங்க என்ன சொல்றதுனா நால் வேர் மட்டு கூட்டத்துல வெள்ளையா வேற அதும் பவ் வேற ஐயோ என்னா வித்யாசமா பாத்தாங்க கேக்கறாங்க யூனிஃப் பாமா இது அப்டீங்கிற மாதிரி எங்கள்ட்ட நெறைய பேர் கேக்கவே செஞ்சுட்டாங்க
ஆமா அடீன் சொல்ணு
எல்லாரு கேக்கம்போது பாக்கும்போது நமக்கு கூட கொஞ்சோ சந்தோஷமா இருக்
ஆமா கண்டிப்பா நம்மள இது பண்ணி நோட்டீஸ் பண்ணி கேக்குறாங்க நம்மள நாலு பேர் பாக்குறாங்க அப்டின்ற சந்தோஷோ இருக்குல் நம்ம அதூ கேங்கா போறோ கண்டிப்பா மத்த நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்ப நம்ம குடும்பத்தோட போனோன் வச்சுக்கோவே அவளுக்காக நம்ம எதுமே பேச முடியாது எதுமே பண்ண முடியாது அப்டே பாத்து பாத்து இது பண்ணணு பிள்ளைங்க கோனா ஆமா பிள்ளைங்கள கூட்டிட் போனு அ பிள்ளைங்க கூட்டிட் போன்னா பிள்ளைகளுக் பின்னாடியேதா ஓடனு பிள்ளைங்களுக் சாப்பாடு குடுக்கணு பிள்ளைங்கள தூங்க வைக்க ணு பிள்ளைங்கள பாத்துக்கணு இது எந்த பிரச்சனயு இல்ல ஃபோன் கூட நா பண்ணவே இல்ல எப்பா ஒரு நாள் தய்வு செஞ்சு என்ன விட்ருங்கப்பா யா ரு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க அப்டி சொல்லிட்ட ஏ ஹஸ்பண்ட் ம கணவரு வந்து டிஸ்டப் பண்ல செரி ஓக்கே போயிட்டு வா நீயு ரொம்ப நாளா சொல்லிட்டே தான இருக்க செரி போய்ட்டு வா சேஃப்ட்டியா போயிட்டு வா பாத்து போய்ட்டு வா அப்டின்
அந்த ஒரு பயோந்தா எல்லாருக்குமே இருந்துச்சு எங்க வீட்ல எல்லா கொஞ்சோ சேஃப்டியா இருந்துக்கோமா சேஃப் டியா இருந்துக்கம்மா இப்ப நாக போற வெலய பாருமா அப்டீங்கிற மாரிதா ஒரு பயோ
அந்த மாதா போன போனோனே இன்ஃபர்மேஷன் மட்டு அங்க இருந்து அங் லஇருந்து இன்ஃபர்மேஷன் மட்டு இந்த மாரி எறங்கிட்ட இந்த மாரி இருக்க சாப்ட்ட வச்சுட்டுட்ட அப்டின் மட்டு இன்ஃபர்மேஷன் மட்டு சொல்லி சொல்லீட்டு ஃபோன வச்சாச்சு அப்டேதா போச்சு கெளம்பிட்ட கெளம்பிட்ட வந்துட்ட அவ்ளோதா
சரியாயிருன்ட்டு நா பேசவே இல்ல எ முடிச்ட்டு எடுத்துட்டு வந்து எதுவா இருந்தாலு பாத்துக்கலா அப்டிங்கிற மாரிதா அவ்ளோ நெஜமா தூங்கவே இல்ல ரெண்டு மணி எப்டியு அடுத்த நாள் கால்ல ஆறு மணிக்கே பாக்கணு பா வெளீ போனாதா கரெக்டா இருக்கு எல்லா எடோ சுத்தி பாக்கறதுக்கு நாங்க வந்துட்டு ரெண்டு மணி வர பேசுவோ ரெண்டு மணிலிந்து நாலு மணி வரைக்குந்தா தூக்கோ ரெண்டு மண்நேரந்தா தூக்கமாவே இருக்கு
க்க முடியாத நினைவு தோழி நல்லது தோழி நல்லது நல்லது நம்மளோட அணைப்பு இணைப்பு முடிஞ்சிரு சேர் நம்ம இன்னு அடுத்த இணைப்புல சந்திக்கலா தோழி நன்றி தோழி நன்றி